ஹலோ
ஹலோ சிஸ்டர் என்ன பண்றீங்க ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர்
ம்
சாப்ட்டீங்ளா சிஸ்டர்
ஆ சாப்ட்டே சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு சிஸ்டர் காலைல சாப்ட்டாச்சு மத்யான லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்ருக்கே
ஓகே ஓகே சிஸ்டர்
அப்ற சிஸ்டர்
அதான்
இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க ஆ சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க
நீங்க என்ன ஸ்பெஷலா செய்வீங்க சிஸ்டர் சமையல்ல
நா வந்து ம் இப்ப தம்பிக்கு மட்டு என்னென்னா கொஞ்ச இப்பத் இப்ப தா கொஞ்ச கொஞ்ச நட அதாவ்து இப்ப இப் இப்போ மீன்ஸ் அ போன வர்ஷத்துல இருந்து அவனுக்கு கொஞ்ச வெரைட்டி ரைஸ் குடுப்பே அதுக்கு முன்னாடி நாங்க எங்க வீட்ல வெரைட்டி ரைஸ் செய்றது கெடையாது பிரியாணி மட்டுந்தா
ம்
மத்தபடி இப்பதா கொஞ்ச கொஞ்ச கருவப்பில்ல சாத செய்வே ஆ அந்த நம்ம கேரட் சாதோ பீட்ரூட் சாதோ அப்புறோ பன்னீர வந்து குட் குட்டி குட்டியா கட் பண்ணி அத பொரிச்சி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எல்லா காயுமே போடுவே அதாவ்து தனியா வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸு போடுவ பன்னீர் மிச்ச இருக்குற அன்னைக்கு பன்னீரயு தனியா பொரிச்சு எடுத்துட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸு பண்ணுவ அ வேற தயிர் சாதோ வந்து இவ கேட்கறதுனால தயிர் சாதோ பண்ணுவே ஆ வேற கீர கீர சாதோ இல்ல அதா இந்தக் பாப்பாவுக்கு வந்து இப்ப சாதோ காலையில நம்ம வடிச்சு அதா சாதோ நம்ம வடிச்சிருவோல்ல
ஆம்
அந்த சாதோ மிச்சோ இருக்கும் பத்தீங்களா எப்டி அவளுக்கு சேத்தானு நம்ம வடிச்சி வச்சுட் ம் அதுல கொஞ்சோண்டு பால மிக்ஸ் பண்ணி கொடுப்பே அதாவது தூங்கி எந்திக்க கொஞ்சோ லேட் ஆயிருச்சு அப்டின்னா குக்கர்ல வப்பே
ம்
இப்ப மத்தியானோல்லா வந்து வடிக்க தா செய்வ க இன்னிக்கு காலையில பாத் தீங்ன்னா ஏழு பத்துக்கு தா நா எந்திச்சே எ பைய வந்து ஒம்போது மணிக்கு ஸ்கூலுகு ஸ்கூலுக்குள்ள இருக்கணு அப்ப அவன எட்டு மணிக்கு அவன எழுப்பி நா அவனுக் குளிக்க வச்சுட்டு அவன கெ அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனுக்கு லன்ச்சி எல்லா பேக் பண்ணி வக்கிறதுக்கு எனக்கு எட்டு மணிக்கு மேல கரெக் டா ருக்கு அந்த எட்டு மணிக்குள்ள சமையல் முடிக்கணுங்கிறதுக்காக
ம்
காலைல நா சாதோ வச்சு குக்கர்ல சாதோ கொலஞ்சிருச்சி மெய்ன் ரீஸ் இன்னைக்கி நா தயிர் வச்சது காரணோ சாதோ நல்லா கொழஞ்சி இல்லேனா இன்னெக் க்கி நா வந்து கருவப்புல சாதோ தா வைக்கலானு நெனச்சுட்டு இருந்தே எ ஹஸ்பண்ட்ட கூட சொன்ன கருவப்புல சாதோ வை கெவா உங்களுக்கு லெமன் ரைஸ் வேணுமானு கேட்டுட்ருந்தே செரி எதாவ்து உனக்கு இஷ்டப்பட்டதா வைனாங்க ஆனா சாதோ நா ஓபன் பண்ணி பாக்கே கொலஞ்சிட்டு வீட்ல பாக்க தயிரு இல்ல வீட்ல இந்து ஒரு பத்து நிம்ஷோ ஆவு கடைக்கு நடந்து போவ வேகவேகமா பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்க எந்திக்கக்குள்ள வேமா போய் கடைக்கு போய்ட்டு ரெண்டு பாக்கெட் தயிர வாங்கிட்டு வந்து அத கொஞ்சோ பால் நல்லா நறைய பால ஊத்தி தயிரையு ஊத்தி நல் நல்லா மிக்ஸ் பண்ணி தாளிச்சிட்டு அவனுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்து வுட்டே தம்பிக்கி
ஆம்
எ ஹஸ்பண்டுக்கு எனக்கு பொட்டட்டோ கொஞ்சோ ஃப்ரை ப அவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப் அப்புறோ எங்களுக்கு ஃப்ரை பண்ணி நாங்க சாப்ட்டுக்ட்டோ
லிஸ்டர் இந்த வடிச்ச தண்ணி பாப்பாக் நீங்க குடுக்கலா அது கொஞ்
குடுப்ப வடிச்ச தண்ணிய வந்து என்ன செய்வேனா அப்டிய கொடுத்தா குடிக் குட்க்கமாட்ட ளா அந்த சாதத்து அளவு பால் சாதோ கொடுப்பன்ல்ல இப்ப ஒருவேள பால் வந்து இப்ப காலைய்ல இப்போ பால் கரெக்டா இருந்துச்சி கொஞ்சோ டீ எக்ஸைட்டி இல்லன்னா பால் நைட்டு பாப்பா ஒரு கிளாஸ் குடிச்சிருந்தா அப்டின்னா பால் இல்லாத பட்சத்துல இப்ப காலைல வடிக்கிறோல்ல அந்த டைம்ல அந்த ஏனா எங்க வீட்ல பால்கார் ஈவ்னிங் தா வருவாங்க பால் இல்ல அப் அப்டின்னா அந்த வடிச்ச சாதத்த அந்த கஞ்சி எடுத்து ஊத்தி அத மிக்ஸ் பண்ணி கொடுப்பே
நீங்க இட்லி தோச அந்த மாரிலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா
இட்லி எல்லாமே மிக்சில அடிச்ச அடிச்சுதா அடிச்சு தா கொடுக்கே
கரிங் சிஸ்டர் ஏனா அது ஒடம்பு வராது அது இல்லாம அது ஹெல்த்து கடயாது
அது எல்லாருமே சொல்லிட்டாங்க மிக்சியில அடிக்காலும் அதுக்கு அந்த மத்த வச்சுனாலு கடஞ்சி குடு அதுனாலு பண்ணு அப்டின்னு எல்லாருமே சொன்னாங்க நா இப் இப்பதா கொஞ்சோ ஒரு டூ டேஸா என் ஃப்ரெண்டு திட்டி என்னைய சண்ட போட்டு சண்ட போட்டு அ அவளுக்கு இப்போ கொஞ்சோ கொஞ்சோ ஏனா இப்போ சனி ஞாயிர் லீவு பாத்தீங்களா அவ வீட்டுக்கு வர சொல்லிடுவா வீடு கொஞ்சோ பக்கத்லதா அவ வீட்டுக்கு பாப்பா தூக்கிட்டு போய்ருவா அந்த காலைலயு ஈவ்னிங்கு அவ நல்ல வீட்ல பருப்பு இவளுக்காகவே அவ பருப்பு டெய்லி வச்சிருந்தா நல்லா மஸிச்சி மஸிச்சி இவளுக்கு பருப்பு சாத அவதா ஊட்டி விட்டா அதுக்கப்ற இன்னைக் இன்னைக்கி கேரட்ரைஸ் அவ தான் அவ வீட்லருந்து குடுத்து விட்ருந்தா
ம்
டிஃபன் பாக்ஸ்ல நா இன்னைக்கு காலைல அதனாலே அ நல்ல அவை இறக்கு ஏனா அது கொளஞ்சிட்டு அந்த சாத இருந்தாலு கூட கொஞ்சோ நல்லா மசிச்சுட்டு அ அதையு அவளுக்கு இன்னைக் குடுத்து து இன்னைக்கு கொஞ்சோ ஓரளவு காலைல சாப்ட்
ஓ இந்த இட்லி எல்லா தேங்கா பால் ஊத்தி ஊட்டி விடுங்க சிஸ்டர் அது கொஞ்சோ நல்லாருக்கு
நல்லாருக்குமோ இது வரைக்கு நா ட்ரை பண்ணதில்ல
தேங்கா பால் வந்து கொழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தி அது குடுத்தோனா நல்லா உடம்பு ஊருள
உடம்பு வக்க வய்த்து புண்ணாத்துன் சொல்லுவாங்க தேங்கா பால் நா இது வரைக்கு எடுத்தில்ல இடியப்ப ஒரு இடியப்ப என் வீட்டுக்கார் சாப்ட மாட்டாரு அதனால நா இடியாப்பமே வக்கிறதே கெடையாது இல்லனா எனக்கு ஆச தா இடியாப்பம்லா வக்கணு பிள்ளைங்களுக்கு குடுக்கணுன் அவர் சாப் பிட மாட்டாருங்கறதுக்காக தா நா இடியாப் அதெல்லா ஒரு சாப்பாடாம்பாரு எங்கிட்டவந்து
ம்ம்
அதனால ஒரே ஒரு நாள் தா எனக்கு தெரிஞ்சு இவ பெறந்ததுக்கு அப்ற இடியாப்ப வச்ச எந்த அரிசி இல்லைனா நம்ம இந்த செவப்பு கவுனியரிசி இருக்கு ல்ல கருப்பு கவுனி மாரி சிகப்பு கவுனி அரிசிய வந்து ஆமா அத நா இன்ஸ்டண்டா பண்ண என்னனா ஊற வச்சு மிக்சில அடிச்சி ரொம்ப ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் அது வந்து மிக்சில அடிச் சி அந்த மாவ தண்ணியா கரச்சி கிண்டணு கிண்றே கிண்றே கட்டிய கட்டி ரொம்ப நேர ஆய்ட்டு அன்னைக்கு இடியாப்ப பண்ண எனக்கு ஏண்டா இத நம்ம கைல எடுத்தோங்கிற அளவு ஏன்னா வேற மாவில்ல டக்குனு ஒரு தோச ஊத்ததுக்கு ஒரு மாவில்ல சரி கைல எடுத்தாச்சு இத பண்ணிதா ஆகணுங்கிற ஒரே ரீசன் னுக்காக
அது பேசதுக்கு நீங்க அது கஞ்சி வச்சுருக்கலால
கிண்டியாச்சு என்ன பண்ண பிக்ஸ் ஆச்சு எ வீட்டுக்காரு கஞ்சி நாளு சாப்ட மாட்டாரு கவுனி அரிசில தீடீர்னு நைட்டு கொண்டு போய் குடுத்தோன உளுந்தங்கஞ்சி சாப் டுவாங்க காலைல உளுந்தங்கஞ்சி பண்ணுவ இப்ப லீவ்
இல்ல களின் சொல்லி குடுத்துருங்க சிஸ்டர்
கா கடைசில கின்டி அதெல்லா சாப்ட மாட்டாரு சொல்ல ஆசயாதா இருக்கு திங்கனுல்ல உனே அவருக்கு கோவ வந்துரு அது எதுக்கு அவரு புடிச்ச மாரி இடியாப்பமு அவர் அன்னைக்கு சாப்டல வச்சுட்டமேங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்ளோ ப்ராசஸ் பண்ணி செஞ்சே ஆனா இடியாப்ப நல்லாவே வரல வந்துச்சு ஆனா கைல எடுத்தா ஒரு மாரி பிசு பிசுனு ஒட்டு தெரியுமா ஒரு ஒரு மாரி உதிரி உதிரியா ஒட் ட்டாமலே வரவே இல்ல அப்போதா எ ஃப்ரெண்டு சொன்னா ஏம்மா நீ இதுக்கு வந்து மாவா திரிச்சு வச்சு கூட கொஞ்சோ பச்சரிசி போட்டு மாவு திரிச்சு வச்சு நீ பண்ணா கூட உனக்கு நல்லாருக்கு இனிமே இந்த மாரியான ப்ராசஸ்ஸ வந்து நீ கைல எடுக்காத அப்டி சொல்லி என்னைய அவ திட்னா நாம எதுனால பாவா அட்வைஸ் பண்றது இது பண்ணு அது பண்ணு இது பண்ணாத பிள்ளைகல ஒழுங்க பாரு செய்யி திட்டி திட்டி அவதா என்னைய கொஞ்சோ கொஞ்சோ திருத்தி கொண்டு வந்துட்டு இருக்கா ஆமா
ஒயிட் ரைஸ் சுத்தமா தொடமாட்ட சிஸ்டர் ஒயிட் ரைஸ் வந்து பால் சாப்பாடு மட்டு தா சாப்புடுவா அதனால என்ன ட்டன அ கொழம்பு சேர்த்திக்குவ சிஸ்டர் அது எப்பாவது மூடு இருந்தாதா அந்த கொழம்பு சாப்பாடு நமக்கு பருப்பு வைப்போல இன்னைக்கு பால் சாப்பாடுதா சிஸ்டர் கொடுப்பே அவளுக்கு பால் சாப்பாடு ரொம்ப புடிச்சிருச்சு அப்பனா நல்லா சாப்பிட்டுக்கிறா
மசிச்சு அதேதா நா பண்ண மாரியே தா நீங்க மசிச்சு கைய்ட மசிச்சு கொடுக்
அ ஆமா நல்லா மசிச்சு பால் ஊத் த்தி உப்பு போட்டு கொடுத்துருவே அப்டி இது ஒரு நாள் குடுப்பே ஒரு நாள் வந்து செகப்பு கவுனி அரிசி கஞ்சி மா சாப்பாட்ட வச்சு அதுல கொஞ்சோ அ பூண்டு
ப்பாங்களே அத என்னப்
இல்ல சிஸ்டர் ஊற வச்சருவே ஊற வச்சுருவே நைட்டே ஊற வச் ச்சுருவே ஊற வச்சு மிக்சில ஒரு திருப்பு திருப்பிட்டு
ம்
தண்ணி ஊத்தி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் சில நல்லா கொழஞ்ச மாரி வச்சு குடுத்துருவே அதுன்ன விரும்பி சாப்புடுவா அத ச் இப்ப ஒயிட் ரைஸ்ச ஆ நல்லா இருக்கு சிஸ்டர் ஒவ்வொரு டைம் நா சாப்ப எனக் சோம்பேரிதனமாச்சுனா பாக்பாக்கு என்ன வைக்கிறனோ அதே எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு குடுத்துருவே நல்லா இருக்குன்னு தா சொல்லுவாரு செகப் ப்ப கவனி அரசில செய்யுபோது
ஓ சேரி சேரி
அ கன் ஆ நல்லாருக்கு அதனால அப் மாப்பிள்ள சம் பா அரிசி சொல்லுவாங்கள சிஸ்டர் அந்த மாரி ஐட்டம் தா இவ விரும்பி சாப்பட்றா
ஓ செரி நல்ல விஷயந்தா அது நெஜமாவே
ஆ அதனால அதுவே குடுக்க ஆரம்மிச்சுட்ட இப்ப ஒயிட் ரைஸ்ச விட ஒயிட் ஆ இந்த மாரி நா குடுக்க ஆரம்மிச்சிட்ட
ஓகே அது நல்ல விஷயோ தா சிஸ்டர் அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நெஜமாவே வந்து நம்ம டாக் டாக்டர்சே வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா இட் இட்லியே வந்து வெள்ள கலர்ல நீங்க அவிச்சு குடுக்காதீங்கமா தா சொல்றாங்க ஒயிட் கலர்லயே வந்து நெறையா அவாய்ட் பண்ணுங்க அதே தா நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து நம்ம கேழ்வரகு சேத்து கேழ்வரகு இட்லியோ இல்ல அந்தந்த செவப்பு கவுனி கருப்பு கருப்பு கவுனி இருக்கு நம்ம இந்த யான ஏதோ ஒரு அந்த அரிசி கூட நா வாங்கி வச்சே எதுக்காக ஆப்பத்துக்காக நா வாங்கி வச் சே அ ஆமா காட்டு யானம் காட்டு யானம் ரைஸ்சு காட்டுயானம் ரைஸ்சுங்குறது எப்டி இருக்குன்னா நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல
ஆமா
பாக்க அதே மாரி தா இருக்கு ஆ அத வுட கொஞ்ச பெரிய சைஸ்சு காட்டுயானம் ரைஸ் அத நம்ம ஊற வச்சுட்டு நம்ம ஆப்பத்துக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக் கு கொஞ்சோண்டு பழைய சாதோ ஒரு கைப்பிடி நல்ல தேங்கா பூ போட்டுட்டு வெந்தயோ எல்லாமே போட்டு அரச்சா ஆப்பெல்லா நல்லா தா வந்துச்சு அந்த ஆப்போ மட்டு அன்னைக்கி சாப்ட்டாங்க ஆப்போ வச்சுட்டு கொண்ட கடல குருமா வச்சே அது சாப்ட்டாங்க பாப்பாவுக்கு அதலயே வந்து பசும்பால் கொஞ்சோ ஊத்தி மிக்ஸ் பண்ணி அவளுக்கு அத வச்சு ஊட்டிவுட்ட தம்பியுமே வந்து அவன் எனக்கு பால் தான் வேணுன்னா அவனுக்கும் கொஞ்சோ பால்ல கொஞ்சோண்டு சக்கர போட்டு நாட்டு சக்கர போட்டு ட்டு அவனுக்கு அந்த மாரி ஊட்டி வுட்ட
ம்
நீங்க ஒரு அந்த கருப்பு யானம் அதாவ்து அ கருப்பு யானோம் ரைஸ் வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சாரி சாரி சாரி காட்டு யானம் ரைஸ்சு கருப் பு யானம்ன காட் ட்டு யானம் ரைஸ்சு வந்து எதுக்குனா ப்ரெக்னன்சி டைம்ல நம்ம சாப்ட்டா அந்த சுகர் லெவல வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுமா நம்மளுக்கு
சொல்லுங்க சிஸ்டர் சுகர் லெவல கம்மிப்படுத்துமா இத நா கேள்விப்பட்டதே இல்ல சிஸ்டர் இப்பதான் நா வந்து அத கேள்விப்பற எனா அத நா சாப்ட்டது கெடையாது நா ப்ரெக்ன்ட்டா இருக்கும்போது நா ப்ரெக்னன்ட்டா இருக் கும் போது மோஸ்ட்லி வந்து என்ன சாப்ட்ருக்கன்னா